ஹலோ வணக்கம்
வணக்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி
ஆ நல்லா இருக் கே இன்னைக்கி சண்டே எப்டி போச்சு காலை எத்தின் மணிக்கு எந்திரிச்சிங்க
காலைல ஃபோர் தேர்ட்டிக்கே எந்திருச்சுட்டாங்க இன்னைக்
சண்டே அதுவும் கூட ஃபோர் தேர்ட்டிக்கே எந்திருச்சுருவீங்களா
கொஞ்சோ வெளில ஒர்க்கு இருந்துச்சுங்க
சரி சரி சரி
அ போலான்னு சொல்லி போர் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு சமையல் வேலையெல்ல பண்ணி
ஆ
ஆ அப்புறோ மறுடி அது ட்ராப் ஆயிருச்சு போ முடில அப்புறோ ரிலேட்டடீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க
சேரி சேரி நல்லது எப்பயுமே ஃபோர் தட்டி திக்கு எந்திரிச்சுருவீங்களா இல்ல இன்னைக்கு வெளிய
இல்ல இல்லைங்க பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தா காலையில மார்னிங் பஃபைவ் ஓ கிளாக் போர் தேர்ட்டி எப்டியு எந்திரிச்சிருனு
ம்
ம் இல்லைன்னா சண்டேல எப்பவுமே எயிட் ஓ கிளாக் தா
சேரி செரி செரி செ
அ பசங்க எயிட் ஓ கிளாக் ஆனாலுமே எனக்கு முன்னாடி எந்திரச்சுக்குவாங்க சிக்ஸ் ஓ கிளாக் எல்லா எந்திரிச்சுக்குவாங்க எந் ச்சு அம்மா ஏன்ம்மா இன்னு தூங்கிட்டு இருக்கா வெளிய பாருங்கமா ஜன்னல்ல
உண்மைதா உண்மைதா
ச்சு எவ்ளோ நேரோ ஆச்சு இன்னுமா தூங்கிட்டு இருப்பீங்க அப்டின்னு சொல்லி அம்மாவ எழுப்புவாங்க
பரவாயில்ல உங்க பசங்க அவ்ளோ தெளிவு
எனக்கு மாமியாரே தேவ இல்லைங்க எங்க வீட்லயே ரெ ரெண்டு மாமியார் இருக்காங்க
சேரி சேரி ஆ எ பசங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் அப்போ லேட்டா எழுவாங்க லீவ் அப்போ சீக்கரோ எந்திரிச்சுருவாங்க
ம் அ பரவாயில்லைங்க மார்னிங் எந்தி ச்சிக்கிறாங்கல்லங் சீக்கிரமா
எங்கங்க ஸ்கூல் அப்ப லேட் கூல்லப்போ லேட்டா எழுவாங்க லீவ் அப்போ சீக்கிரோ எந்திருச்சுருவாங்க
ஆப்போசிட்டா இருக்காங்க
ஆமாமா ம் உங்க பசங்களா எப்டி ஸ்கூல்லுக் போறது ரொம்ப கஷ்டமா இல்ல ஈஸியா கௌப்
ஆ மார்னிங் ஃப பெரியவனல்ல பஃபைவ் ஓ கிளாகே எந்திரச்சுக்குவா எந்திரிச்சி பாத்ரூம் எல்லா போய்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு டைம் இருந்தா தூங்குவா மறுடி சி க்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சுப்பா இல்லைன்னா பஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சாலுமே தூங்க மாட்டா
பரவால்லல்ல ஆ சில பேருக்கு என்ன ஆகுனா காலைல எந்திரிச்சிருவாங்க நடுவுல தூங்குனா ஒரு ஏழ் எட்டு மணிக்கு தா எழுவாங்க ஆனா இவ ஆறு மணிக்கே எந்திரிச்சறா பரவால
எந்திரிச்சுக்குவாங் பிரச்சனை இல்லை
நல்லது
குளிச்சிட்டு டக்குனு ஸ்கூலுக்கு போறக்கு டக்குனு ரெடி ஆயிருவான் டக்குன்னு சாப்ட்டுக்குவான் அ ஸ்கூலுக்கு போ மாட்டன் சொல்லி அடம்பிடிக்கவே மாட்டான் சின்ன பையன் கொஞ்சோ லேட்டா எந்திருப்பான்
த ஆ எப்டி குளிக்கறதெல்லா பசங்களே குளிப்பாங்ளா நீங்க குளிக்க வெக்கணுமா
பசங்க எங்கீங்க குளிக்கறாங்க ரெண்டு பேர் வேற சண்ட போட்டுக்கறாங்க இதுக்கு வேற நான்தா ஃபர்ஸ்ட் குளிக்கணு நீதா ஃபர்ஸ்ட் குளிக்கனு அதனால ரெண்டு தண்ணி சுடு தண்ணி கொண்டோயி பக்கெட்ல ஊத்தி ரெண்டு பேத்துமே ஒன்னாவே குளிக்க வெச்சிருவ இங்க கொஞ்சோ சோப்பு போடுங்க அங்க கொஞ்சோ சோப்பு போடுங்க நல்லா ஒன்னா குளிக்க வெச்சுட்டா யாருக்கு சண்ட வராது பிரச்சன இல்லைங்க அ ரெண்டு பேரு வந்துருவாங்க ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி குளிக்க வெச்சா அவ்ளதா சண்டையே தீராது எதோ ஒர் நாளைக்கு ஒருத்தர் பின்னாடி குளிப்பாங்க முன்னாடி குளிப்பாங்க உங்க பசங்கெல்லா எப்டிங்
என் பசங்கல்லா ஒன்று கூட சொல்றத கேக்கவே மாட்டாங்க தண்ணில நல்லா ஆட்டம் போடணு நா வந்து பசங்கள வந்து சுடுத்தண்ணி ஊத்திட்டு ப்ரெஷ் அ ப்ரெஷ்ல பேஸ்ட் வெச்சுட்டு குடுத்துருவே சீக்கிரோ குளிச்சுட்டு வாங்க சொல்லிட்டு அந்த சமயத்துல நா கடகடனு கிச்சன்ல எதோ தண்ணி புடிச்சு வெக்கறது ஸ்னாக்ஸ் போட்டு வெக்கறது லன்ச் கட்டி வெக்கறது டவல் எடுத்து வெக்கறது அவுங்களுக்கு தேவையான டவலு இன்னரு யூனிஃபார்ம் எடுத்து வெக்கறது அந்த வேலைய பாப்ப சில சமயோ குளிப்பாங்க சில சமயோ மக்கர் பண்ணுவாங்க நானே குளிக்க வெக்கற மாரி இருக்கு
ம் ம் பசங்க பரவால்ல அவனே கு பெரியவன்ல்லா குளிச்சுக்வாங்ளா
ஆ ரெண்டு பேருமே அவுங்ளே குளிச்சுப்பாங்க
ஓ பரவாயில்லைங் மேம் என் பசங்களுக்கு இன்னுமே நா குளிக்க வெச்சுட்டு இருக்கே உங்க பசங்க பரவாலையே இம்ப்ரூவ்மெண்ட் ஆய்ட்டாங்க
ட்டாங்க ஆமாமா நா கத்தணு அது என் பெரிய பையன் தூக்க கலக்கத்துல இருந்தானா அப்டியே கனவு காண்டுட்டே நின்னுட்டு ருப்பான் டைம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்காரன் ஹாரன் அடிப்பாங்க சீக்கரோ வாஸ் சீக்கர வான்னு கத்தணு
சாப்பாடெல்லா சாப்ட்டுப்பாங்ளா
ஆ அவுங்க அப்பா பால் குடுப்பாரு இல்லனா நா என்ன சா ப்பாடு செய் பால் குடுக்கலன்ற பட்சத்துல நா என்ன சாப்பாடு செய்யறனோ அது ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாய்ல மூணு மூணு வாயி அ இல்ல நா தோச வேணா சுடுவ சாம்பார் அந்த மாரி இருந்துச்சுனா அதுவு டைம் இருந்தா ம ட்டுந்தா சில சமயோ பட்னியா போயிருக்காங்க சில சமயோ கொஞ்சோ சாப்ட்டு போய்ருக்காங்க சில சமயோ நெறையா சாப்டாம போய்ருக்காங்க
ம் ம் சாப்டாம போ கூடாதங்க ஒரு டம்ளர் பாலு எதாது ரெண்டு வாய் சாப்ட்டு போனாதா மார்னிங் எம்ட்டி ஸ்டொமக்கா இருக்க கூடாது
புரிது ஆனா பசங்க கேக்க மாட்டன்றாங்க
என்ன பண்றது எதாது சொல்லி ரெண்டு வாய் ஊட்டி விட்ணு
அ நீங்களா எப்டி காய்கறிலா எங்க வாங்குவீங்க சந்தையா கடையா
அ நாங்க சந்தைக்கெல்லா போறது இல்லைங்க கடைல வாங்கிக்குவோ ப வே எங்க வீட்டுக்கு முன்னாடி ம் வீக்லி ஒன்ஸ் டூ டைம்ஸ்சு காய்கறி கொண்டு வருவாங்க
நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ
ஆ அதனால இங்கேயே வாங்கிவோ காய்கறி அ பருப்பு வகைய மட் டு நல்ல ஃப்ரெஷ்ஷா ருக்கு ம் நம்மவ் குவான்டிட்டி வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கிலா
ஓ சேரி சேரி சேரி
கடைல மட்டு ம் அ இந்த டிமார்ட்ல மட்டு ஹ டால் ஐட்டம்ஸ் எல்லா அதுல வாங்கிக்குவோ
நல்ல விஷ்யோ ம் டிமார்ட்னா நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்குற டிமார்ட் போவீங்களா தூரமா இருக்குற டிமார்ட்
தூரமா தா போறோங்க பக்கத்துல போறது இல்லைங்
சேரி சேரி சேரி நாங்களுமே டிமார்ட்ல தா போறோ நல்லா ருக்கு இது நல்லாருக்
டிமார்ட்ல வாங்குனது தாங்க இந்தப் பருப்பு அல்ல பருப்புனுடைய ரேட் எல்லா கொஞ்சோ அவேலபிளா இருக்கு
ம் ஆமா உண்ம தா உண்ம தா
ம் அ இந்த மளிக கடைல எல்லா பருப்பு வக வாங்குனா கொஞ்சோ ஹை ரேட்டா இருக்கு
இல்ல இந்த மாரி அண்ணாச்சி கட இந்த ஜி எஸ் டி போடாத கடேல வாங்குனா நம்மளுக்கு லாபோ தான
ஆ ய
ஆமா
லாப தான இப்ப ஜி எஸ் டி போடாம எந்த பொருளுங்க குடுக்குறாங்க ஜி எஸ் டி இல்லாம எதுமே கெடைக்கிறதில்லைங்
இல்ல இப்போ இந்த அண்ணாச்சி கட அந்த மாரி கடேல இன்னு இந்த மளிக பா அண்ணாச்சி கடேல எல்லா ஜி எஸ் டி போடுறது இல் இல்லையா என்ன விலையோ அது தான இப்போ பெரிய கடையில் தான் பில் போட்டு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க
அண்ணாச்சி கடேல்லா போடுறது இல்லைங்களா
போடுறதுல்லையே நா வாங்குற எங்க க இதுல அ இங்க க இங்க தெருவில வந்து ஒரு அண்ணா கட இருக்கு
ம்
அ சிவ வே இந்த இந்த ஸ் ஸ் சிவசக்தியா
சிவா அண்ணா
இல்ல இல்ல இந்த முத்தாரம்மன் சொல்லிட்டு அந்த அண்ணா கட அவரு அவர் ஜி எஸ் டி லா எது போடுறதில்லைங்க
ஆல்ரெடி அந்த நீங்க பொருள் வாங்குறீங்கன்னா அவுங்க அந்த பொருள் வாங்கி வரதுக்கு முன்னாடி அதுல ஜி எஸ் டி இன்குளூட் ஆயிரு
அது எனக்கு தெரியல அவுங்க ஹோல்சேல்ல தான வாங்குறாங்க
ம் ம்
இப்ப இந்த மாதிரி ஷோரூம்ல தா ஜி எஸ் டி அது இது போட்றாங்க பட் இந்த மாரி கடையிலெல்லா அப்டி போட மாட்டாங்க தா நா நெனைக்கிறே
பரவால்லைங்க
அந்த கடையில தா நா வாங்குவே ஆமா ஆமா ஆமா ஆமா இப்ப நீங்க டி மார்ட்டு போற த்துக்கு பதில் ஆ நீங்க உங்கு நீங்க இங்க நீங்க இருக்கிற ஊர்லேயே கூட இந்த ஹோல்சேல் மளிக கடன்னு பாத்தீங்கன்னா நெறைய இருக்கு ஆனா இவன டி மார்ட்ல நமக் தேவயானத நாமளே எடுக்கறோ அங்க எடுக்க முடியாது லிஸ்ட் குடுத்தோ இது இது வேணும்னா அழகா பேக் பண்ணி குடுத்துடுவாங்க ஜி எஸ் டி எல்லா போடாம
செரி செரி
அவங்களுக்கு கொஞ்சோ காசு மிச்சமாகு இல்லையா
அ டி மாட்டு போனா எல்லா பொருளுமே அங்க இருக்கு கண்ல படுறதெல்லா அத ஒன்னு இது ஒன்னு எப்படிந்தாலு பொருளு பாத்தாவே கொஞ்சோ ஆச வந்துரு அதனால எப்டி ம்
சொல்றாங்கன்னா அந்த மாரி பாக்கறதுனால தா பட்ஜெட் டு எகுறுது கண்ல பாக்கறதெல்லா வாங்கதா பட்ஜெட் எகுறுது
தௌசண்ட் அப்டின்னு போனா அங்க போனா போர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்டுக்கு கொறைவா வரவே முடியாது
அதுதா வந்து டி மார்ட்டோட பிஸ்னஸ் ட்டிரிக்ஸு ஆனா நான் போய் இத தெரியாம என்ன பண்றோ பாக்குறதெல்லா இது நல்லா இருக்கே சீப்பா இருக்கு வாங்கு இதுனா அப்டியே சீப்பா இருக்கு சீப்பா இருக்குன்னு வாங்க வாங்க பில்லு ஏறுது இந்த மாரி அண்ணாச்சி கட அந்த மாரி கட போனா லிஸ்ட்டு போட்டமா அளவா அவங்களே எடுத்து குடுக்குறாங்களா எடுத்துட்டு வருவமா
ஆமாங்க இந்த இன்பர்மேஷன் ந நல்ல வி ஷயந்தா அ டி மார்ட்டு போனா எல்லா பொருளுமே கண்ணு பாக்குது
கண்ணு பாக்குது இந்த தடவ இது வாங்கலா அடுத்த தடவ அது வாங்கலான்னு அப்பவே அ வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வந்துறோ எனவே இந்த தடவ அடுத்த தடவ கண்டிப்பா இது எடுத்தரணுன்னு
ம் ம்
அது இல்லாம பசங்க நாம எடுக்கறது பத்தாதுன்னு பசங்க வந்து சாக்லேட் அது இதுன்னு எடு த்து விப்பாங்க அதெல்ம் அனாவசியமான செலவு தானே
எல் சாக்லேட்ல இருந்து ஐஸ்கிரீம்ல இருந்து பாப் க்கான்ல இருந்து எல்லாமே வாங்கிவாங்க டி மாட்டு போனா ஜாலியா டூர் போன மாறி ஏறி உக்காந்துக்கறாங்க ட்ரேல
நா டி மார்டு போய் மளிக சாமான் எடுக்கறத விட அது வாங்கறதுல எனக்கு சந்தோஷ அவ்ளோ இல்ல அதெல்லா வாங்கிட்டு வெளிய வந்து பாப்கார்னு ஐஸ்கிரீம் பாப் க்கானு ஐஸ்கிரீமு வீட்டுக்காரர்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுல தா எனக்கு
நெறைய கிக்கே இருக்கு
ஆமா ஆமா அது ரொம்ப பிடிக்கு
ம் ம் ம் எங்யிது வெளிய போனா இந்த மாரி ஐஸ் கிரீம் பாப்கார்ன் சாப்டறது நல்ல விஷ்யந்தாங்க இந்த மாரி போனாதா அந்த மாரி எல்லா சாப்ட முடியுஙா வீட்டுக்குள்ளயே நாம மல்லிக கடைக்கெல்லா போனம்னா அந்த மாரி சாப்பிட முடியாதுங் பொருள போனமா பொருள வாங்கனமா வந்துட்டே இருப்போ
ஆமாமா ஏய் அதுவு நா நெறையா ஐஸ்க்ரீம் மிஸ் பண்ணிடுவோ நா வர்றதுக்குள்ள ஐஸ்கிரீம் கால ஆயிடு பாப்கார்ன் மட்டுந்தா இருக்கு அதுக்காகவே இவரு கிட்ட சொல்லவ ஏங்க பொறப்பவே ஒன்னு முடிச்சிட்டு போயிர்லாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு வந்த வேலய பாக்கலா வானு கூட்டு போயிடுவாரு அவரு
எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம்னதான ரொம்ப புடிக்கு போகும்போதே ஐஸ்கிரீம் கண்ல பட் ரு ஆனா எல்லாத்தையு முடிச்சுட்டு வரும்போது ஐஸ்கிரீம் சாப்ட்டு கீழ சிந்தி மேல சிந்தி அப்பப்பா சின்னது பண்ற பெருசு பண்ற அட்டகாசமே பயங்கரமா இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதுதா அப்டியே பயங்கர ஹாப்பியா இருக்கு
ஆமாமா எங்களுக்கு டிமார்ட் போறதே ஒரு திருவிழாக்கு போற மாரி
ஆ எஸ் எஸ் டிமார்ட்டுக்கு போறது நாவே எங்யோ பெரிய டூர் போன மாரி நா டீமார்ட் போறன் டிமார்ட் போறன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா சொல்லிருவாங்க
ஆமாமாமா
பைக்ல ஜாலியா வேடிக்கை பாத்துட்டு போலா அங்க போயி வேணுங்கிற பொருள எடுக்கலா அப்றோ அங்க அவுங்களுக்கு தேவையான திங்ஸ் இருக்கில்லீங்க ஸ்கூல்க்கு போற திங்ஸு அ ஜாமண்டரி பாக்ஸு பாட்லு அ பேக்ஸ் இந்த மாரி அவுங்களுக்கு தேவையான அந்த பென்சிலு பேனா டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு
சேரி சேரி சேரி ம் நாம வந்து அடுத்த ஒரு ஆமா அடுத்த ஒரு இணைப்புல பேசலா நன்றி
நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி